ஹலோ வணக்கம் தோழி நல்லாயிருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே உங்க பிள்ளைங்க எல்லா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா
ஆ சாப்பிட்டாச்சு
சேரி சரி நானும் சா இப்பதா சாப்ட்டு முடிச்சேன்ம்பா
அப்படியா லேட் ஆயிடுச்சு போல இன்னைக்கு
ம் ரொம்ப லேட்டு துணியெல்லா மிஷின்ல போட்டு இப்பதா எடுத்து காய வெச்சுட்டு வேல ஜாஸ்தி அதனாலதா
அப்டியா நானும் கொஞ்ச வீட்டுல அதிக வேல இருந்தது எங்க வீட்டுல ஏசில்லா ரிப்பேர் ஆயிருச்சு அத்தா அது பண்ண ஆள்ல்லா வந்திருந்தாங்க இன்னைக்கு அதனால நானும் கொஞ்ச பிஸியாருந்தே இப்ப தா ஃப்ரீயாகி உக்காந்தே
ஆமா ஆமா
ம் எங்க வீட்டல வந்து இன்னைக் கி ஆ ஆட்டு பிரியாணி ஆட்டு கறி பிரியாணி
ஓ ஓகே ஓகே மட்டன் பிரியாணி அப்டி சொல்லிறலா
ஆமா ஆமா உங்க வீட்டுல என்ன ஸ் ஆ ஒரு அளவுக்கு பரவால்ல எங்க வீட்டுல எல்லாருக்கும் புடிக்
ஏ நீங்க பாயம்மாலா செம்மையா பண்ணுவீங்களே
ஆ ஒரு அளவுக்கு நம்மளே சொல்லிக்க கூடாதுல்ல
ம் ம் சேரி சேரி சேரி அப்போ ஒங்க வீட்டுக்கு எப்பயாது நாங்க வந்தம்னா எங்களுக்கு நீங்க செஞ்சு தரணு
கண்டிப்பா வாங்க செஞ்சித் தர்ரே
சேரி சேரி உங்களுக்கு என்ன புடிக்கும் எங்க மாரி ஆளுங்கள்ட்ட
ஆ அப்படின்னா உங்க வீட்ல எல்லாம் இந்த வத்த கொழும்பு இந்த கா வெப்பாங்க அந்த கொழும்பு சாம்பார் சாதோ அதெல்லா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ம் நீங்க பிரியாணி நல்லா செய்வீங்களா
நா செய்யற விட ஏ பையே பொண்ணுல்லா நல்லா செய்வாங்க
அப்படியா
இந்த காலத்துக்கு தகுந்த மாரினா அவங்க இந்த காலத்து தகுந்த மாரி செய்யறாங்கல்ல நாங்களா அப்பாளுங்க ஓரளவுக்கு ஏதா செய்வோ இப்ப அவங்களா வந்து சூப்பரா செய்யறாங்க
ஆமா அந்த யூடியூப் செயலில பாத்து எல்லாரு வந்து நல்லா யாருக்கும் தெரியாத குக்கிங் தெரியாத ஆளுக்கு எல்லாமே நல்லாவே
ஆ அதா பாருங்க எல்லா சமையல் நான் வெஜ்ல்லா வெளுத்து வாங்குறாங்க அந்த அளவுக்கு சமைக்கிறாங்க பையே
புது புது டிஷ்ல்லாம் இப்போ எல்லாரு பை பசங்க கேர்ள்ஸ்ல்லா ரொம்ப ஆமா ஈஸியா அந்த சொல்ற மாதிரியே செய் செஞ்சா ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க வீட்
ஆமா ஆமா இந்த பொண்ணு வந்து இந்த பானிபூரி இருக்கு பாத்தீங்களா அது பேல் புரி அப்பறோ அந்த இதெல்லா வந்து பட்டாணி இருக்குல்ல அது அதுல அ இந்த தே இது அது என்னது வெங்காயோ தக்காளி கேரட்லா போட்டு இது பண்றாங்கல்ல அது மாரிலா செஞ்சு குடுக்கும் பைய அவ என்னா பண்ணுவா இந்த சுண்டல்ல அது மார்லா செஞ்சு குடுப்பான் பீச் சுண்டல் மாரி நல்லா இருக்கூ
ஆமா ஆமா பீச் சுண்டல் மாதிரி நம்ம வெளில சாப்பில இருந்து வீட்டு சாப்பிற ஒரு சூப்பரா இருக்கு அது நானு சா செஞ்சு சாப்ட்ருக்கே அது ரொம்பவே நல்லா வரு வீட்ல செ செய்றா நம்ம வந்து வீட்ல வந்து பாத்து பாத்து செய்வோ நம்ம ருசிக்கு தகு ந்த மாதிரி எல்லாமே கரெக்டா சேத்துவோ அதனால அந்த டேஸ்டு வீட்ல வெளிலந்து வீட்ல செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கு நானு ரெண்டு மூணு தடவ செஞ்சு ட்டே எங்க வீட்ல அ வீட்ல ஆளுங்கல்லா வந்திருக்கிற டைம்ல எங்க வீட்ல எல்லார் ரு வந்து பரவால்லயே ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்ட்டாங்க
பானிபுரி செய்வீங்ளா
ஆ பானிபூரி நா அவ்ளோவா விரும்ப மாட்டே அது ரொம்ப வேல எங்க வீட்ல செஞ்சு செஞ்சு சாப்புடுவாங்க என்னோட கணவர் செய்வாங்க என்னோட கொழந்தனார் கூட அவுங்களுக்கு இப்போவு செய்ணுன்னா இந்த பானிபூரி தா ஞாபகம் வரும்
அந்த கொத்தமல்லி புதினா ஆமா அந்த இது மென்ட்டு இது கொஞ்சொ நல்லா இருக்கூ என்னமோ தெர் ரசம் மாரி வப்பாங்க
ஆமா சூப்பரா பண்ணாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாளதா எங்க கணவரு வந்து வீட்ல செஞ்சாரு பானிபூரி ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாரு ஒருத்தவுங்க ஒருத்தவுங்கனு பத்து பத்து பூரி கிட்ட சாப்ட்டாங்க
ஆமா ஆமா அது அப்டி சாப்ட்டாதா டேஸ்ட்டா இருக்கூ கடையிலனா ஏதோ ஒரு நாலு சாப் டு வருவோ வீட்ல செய்யும்போது அது மாரி சாப்ட முடியாதுல்ல நறையாதா சாப்ற மாரி இருக்கூ ஆமா
ஆறு இந்த மாரிதா சாப்புடுவாங்க
இந்த நி நூடுல்ஸ்ல நறையா இருக்கு பத்தீங்ளா
ஆமா அந்த நூடுல்ஸஸு இப்போ அந்த நூடுல்ஸ்ன்ன உங்களுக்கு அ இது என்ன சொல்றது இந்த சிக்கன் போட்டு செய்வாங்கல அந்த மாதிரி
ஆமா முட் ட வேக வச்சு அதுல வந்து சில்லி பிளேக்ஸ் இருக்குல அத தூவி வுட்டு அதுல வந்து இந்த புளித்தண்ணி ஊத்தி உப்புத்தண்ணி ஊத்தி மேல ஆமா கொஞ்சமா
என் என் ஆமா என்ன சொல்லுவாங்க இந்த டிஷ்க்கு பேரு
பேஜு பேஜுவா பே என்னமோதா
பேஜோ அத்தோன்ன சொல்லுவாங்க களே அது சொல்ரீங்களா சரி சரி அதுல புலி தண்ணியா ஊத்துவாங்க
ஆமா கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஊத்தி கொஞ்சோண்டு உப்பு தண்ணி ஊத்தி சில்லி பிளேக்ஸ் போட்டு அது மேல கொத்தமல்லி தழய இப்டி வச்சு உள்ள
ஆமா ஆமா அந்த பேஜோ முட்டைய சாப்டுருக்கே நா அதுல புளித்தண்ணி ஊத் த்துவாங்கன் சொல்லி எனக்கு தெரியாது
ம் அதெல்லா மிக்ஸ் பண்ணிதா அங்கன வச்சிருப்பாங்க நம்ம யூ டியூப்ல பாத்தாவே அது இருக்குது போட்ருக்கு
ஆமா ஆமா நம்ம வீட் யூடியூப்ல போனாலே உங்களுக்கு ஒரு ஒருத்தங்களு ஒரு ஒரு விதமா செய்வாங்க
அதுல இந்த தட்டு வட மாரி இருக்குல்ல அதையு அப்டி கிறிஸ்பியா அப்டி போட்டு
ஆமா ஆமா அது பேஜோன்னு சொல்லுவாங்க அதுதா இது வந்து பேஜோ மு சொல்லுவாங்க இத பேஜோ எத சொல்லுவாங்க அ பேஜோ வ இது வந்து எங்க ஏரியாலயும் அதிகமா கெடக்கும்
ம் வீட்லயே செய்வாங்க எங்க வீட்டுல பொண்ணு செய்யும்
அப்டியா நேத்து எங்க ஹஸ்பண்ட் வந்து கடையில இருந்து ஆஃபீஸ்ல இருந்து வர டைம்ல வாங்கிட்டு வந்தாரு
ம் ம் சாப்வே ஆமா என்னவோ ஜங்க் புட்டா நம்ம
ஆமா இப்பெல்லா அதிகமா ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்டுறாங்க
சவர்மா சாப்டுவிங்களா
அ ஆமா சவர் கண்டிப்பா சாப்டறே வெளில போனாலே சவர்மா சாப்ட்டுறே
சவர்மா பர்கரு பீஸா இதுதா இப்ப அதிகமா போயிட்டு இருக்கு
ஆமா ஆமா
அது நம்ம எப்பயாது வெளியில போகல இது மாரி எடுத்துக்க வேண்டியதுதா
ஆமா ஆமா வெளியில போனா எடுத்துக்கணும் வீட்டு்ல இருந்தா வந்து அது வெளியில எடுத்து சாப்ட்டுட்டே இருந்தா நம்மள ஒடங்கு தா ஒத்துக்காது அது
ஆமா வெளில போனா கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா
கண்டிப்பா ஆமா வெளியில போற டைம்ல ந ம் வந்து சாப்ட்டுட்டா ஒவ்வரு தடவ ரெண்டு தடவன்னா பரவாயில்ல அதே பழக்கம் பண்ணிட்டு நம்ம உடம்புக்கு தா கெடுதல் அது
கெடுதல் அது ரொம்பவே எப்பயாவது சாப்டணும் இன்னைக்கு வந்து சாம்பார் வெண்டக்கா சாம்பார் வச்சுட்டு பொடலங்காவ வந்து அப்டியே கொஞ்சம் கூட்டு மாரி இந்த பாசி பருப்பு கடல்ல பருப்பு இருக்குல அது ஊற வச்சு அந்த பொடலங் தக்காளி அ வச்சு தேங்கா திருவி போட்டு செஞ்சே ம் ம் சாம்பார் அது அ தயிர் வேணா இது பண்ணிக்கலா மாம்பழம் வச்சுக்கிட்டோம்
அப்டியா இந்த மா சீசன் இப்போ இப்போதா உங்களுக்கு மாம்பழ எல்லா நல்ல நெறைய இருக்கு ஆமா நறைய இருக்கு நல்லா இப்போதா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டா இருக்கு சாப்டுறதுக்கு இப்போதா கொஞ்சம் நெறைவா இருக்கு நம்ம வாங்கி சாப்ட்டா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு
முடியிற வரைக்கு வாங்கிபோம் அதுக்கப்பறம் வேற பழத்துக்கு போய்கிக்கலாம்
ஆமா கண்டிப்பா அது இப்போ சீசன் இருக்கிற டைம் வரைக்கு நம்ம சாப்ட்டுருணும் அது இப்போ நல்லாவே இருக்கு ஒரு என்ன சொல்றது ரொம்ப அதிகமான காஸ்ட் கூட இல்ல ஒரு ரெண்டு கிலோ உங்களுக்கு நூறு ரூபாக்கு கெடைக்குது
இங்க எங்க ஏரியால ரெண்டு கிலோவே ஐம்பது ரூபாய்க்கு தூக்கி குடுத்தாங்க போன வார சந்தையில
பரவாயில்லயே இங்க வந்து உங்களுக்கு ரெண்டு கிலோ நூறு ரூபா தா அதுக்கு கம்மியா குடு இருக்குறது இல்ல பரவாயில்ல அதே கொஞ்சம் பரவாயில்ல தானா அ மொ மத்த நேரத்துல நம்ம வந்து ஒரு கிலோ கூட நூறு ரூபாய் கெடைக்காது அதுக்கு அதிக அதிக அதிகமா தா கெடைக்கும் பங்கனமல்லி
ம் ம் எங்க ரெண்ட தூக்கி இப்டி வெச்சாங்கன்னாவே ஒரு கிலோ வந்துரூ நூறு ரூவான்ட்ருவானுங்க
இப்போ பரவால்ல உங்களுக்கு கூறு வச்சா கூட நறைய தா குடுக்குறாங்க அ வெயிட் பாத்து குடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ வச்சாங்கன்னா ஒரு அஞ்சு வருது பெருசு பெருசுனா
ம் கரெக்ட் கரெக்ட் ஆமா
ம் ம் ம்
ஆ அப்புறோ கொடல் கொழம்புல்லா செய்வீங்களா சாப்ட்டுருக்கீங்களா
ஆ எங்க வீட்ல எல்லாரு சா சாப்டுவாங்க நம்ம வந்து நான்வெஜ் தா அதிகமா சாப்புடுவோ அதனால எங்க வீட்ல அந்த மட்டன்னு இதுல்லா அதிகமா சாப்புடுவோ
அ அதாதா நாளைக்கி நாங்க அததா எடுத்து சமைக்கலாமான்னு பாக்குறோ பேசாம ரொம்ப நாள் ஆ ட்சி ஆமா ஆ பையனுக்கு எல்லாத்துக்கு அதா புடிக்கிது அதனால அடுத் நாளைக்கி கூட அத எடுத்து செய்யலான்பாக்குறோ அங்கேயே கிளீன் பண்ணி வாங்கி ட்டு வந்துறது எனக்கு அதெல்லா தெரியாது
அப்பிடியா அது ஈஸி தானே ரொம்ப அதிகான வேலையெல்லா இல்லையே உங்களுக்கு
நா அத சாப்பட மாட்டே அதனால எனக்
அப்படி அவங்களுக்கு புடிக்கல அதுக்காக நீங்க கிளீன் பண்ணிட்டு வாங்கிங்ட்வருதா கிளீன் பண்ணா எவ்ளோ வாங்கறாங்க
இங்க தெரியல அது பையனு அவுங்களு வாங்கிட்டு வறாங்களா கிளீன் பண்ணி அதனால தெரிய மாட்டேங்கிது எவ்ளோன்ட்டு கேட்கணு நா கேட்டுட்டு சொல்றே அடுத்ததுல
செரி நீங்க எப்பிடி செய்வீங்க கொடல் கறி
கொடல் வந்து ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கணு நல்லா கிளீன் பண்ணி கழுவி கொண்டாந்து வச்சு ட்டு வேக வெச்சிர்ணு வெ ந்து ஆமா அந்த இதெல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறோ தா வந்து மட்டன் கொழம்பு வைக்கிறோ பாத்தீங்களா அந்த இதுல ம் பட்டகிரம்பெல்லா போட்டு தாளிச்சுட்டு வெங்காயோ தக்காளி தக்காளியெல்லா கொஞ்சோ கூட போட்டுக்கணு
அது கொஞ்சோ எக்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டீங்க எவ்ளோ போட்டீங்க நீங்க
இப்போ ஒரு கொடல்ன்னா ஒரு காயிக் கிலோ தக்காளி போட்டா தா அது ஒரு ருசி வரு
அப்பிடியா செரி செரி இது ரொம்ப அதிகமாயிடுல்ல உங்களுக்கு
கொழம்பு கெடைக்கு கொஞ்சோ கிரேவி நல்லாருக்கு ம் பா தா ம் ஆமா
செரி செரி
ஆ ப்ப போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்ல கிரேவி பதத்துக்கு என்ன பிரிஞ்சு வெளியில வரணு அந்த மாரி வதக்கிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் அ இந்த இது கரம் மச இது மட்டன் பவுடர் இருக்குல்ல அது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கொடல் இது பண்றோமுல்ல ஆ அந்த தண்ணி கொடலோட அப்டியே தூக்கி ஊத்திரணு
செரி செரி
அ ஊத்திட்டு அதுக்கப்புறோ எல்லாம் உப்பு போட்டு வேக வெச்சிர்ணு வெந்துட்டுர்களே இந்த பக்கமா தேங்கா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லா போட்டர்ணு
ஆமா ஆமா முதலே போட்ணு அப்போதா கொஞ்ச அந்த இது வாசன போடு போகு
ஆமா ஆமா தேங்கா சோம்பு பூண்டு இது மாரி அரைச்சு ஊத்திக்கலா அதுல வேணா கச கசா கொஞ்சோ நாலு முந்திரியு வச்சுக்கணு வச்சு நல்லா அரைச்சு
சீங்கன்னா இதே போட்டு சாப்ட்டுருவீங்க நீங்க சாதத்துல
அவ்ளோதா
செரி செரி நம்ம வந்து அது வந்து என்ன சொல்றது ஒரு சைட் டிஷ் மாரிதா அத வச்சு சாப்டுவோ
அது கொஞ்சமா நீங்க ஆமா ஆமா கொஞ்சமா பெரட்னாப்ல‌ வச்சா அப்டி செஞ்சுக்கலா தேங்கா ஊத்தாம வெப்பாங்க அந்த கிரேவியா இதுன்னா அந்த ம் தேங்கா ஊத்தாம இது பண்றோம்ல அந்த கும் குமா மசாலா வாடை எல்லா போனதுக்கப்றோ எல்லா கொதிச் ச்சு நல்லா வரம்போது அதுக்கப்றோ தேங்கா அத அப்டியே பேஸ்ட்ட ஊத்துனோம்னா அப்டியே கத கதன்னு எல்லா வந்துரு அதுக்கப்றோ கொத்தமல்லி தழைய நல்லா தூவியுட்டு எறக்கி வச்சு சரி சாப் கூட வேண்டியதா எல்லாமே
ஆமா அந்த எடலா ஃப்ரெஷ் பண்ணாதா உங்களுக்கு டேஸ்ட் இல்ல இது ம் கொஞ்சோ ஃப்ரிட்ஜ்ல வச்சா கூட ம் நம்ளுக் அவ்வளவா டேஸ்டா இருக்காது இல்ல வாங்கிட்டு வந்து அப்பவே செஞ்சிருணு இது
ஆமா ஃபர்ஸ்ட்டு இந்த இதுல ஃபு அதாது முழு கொடல்லா வாங்கிட்டு வந்தாங்கன்னா மொதல்ல தண்ணில போட்டு வேக வச்சது எடுத்து போட்ருவோ அங்க அங்குட்டு அந்த தண்ணிலா ஊ த்திருவாங்க அதுக்கப்றோ வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு அதுக்கப்றோ வேக வச்சு மஞ்சத்தூள் புச் இஞ்சி பூண்டு பேஸ்டு எல்லா போட்டு வேக ச்சு அ எடுத்து வச்ட்டுதா இந்த மசாலா ஐட்டோம்லா அப்றமே சேக்குறது தேங்கால்லா ஊத்தி லாஸ்ட்டு அப்டி எறக்கி வச்ட்டா அந்த வாட எல்லா இருக்காது
அம்மா செரிமா நம்ம மீண்டும் பேசலாமா நேரோ முடுஞ்சுது ஓகேவா உங்க